வணக் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே தோழி கால்த்த சாப்பாடுல்லா முடிஞ்சா தோழி
ஆமா தோழி காலைல நேரத்தோடே சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
நேரத்தே முழுச்சுட்டீங்களா தோழி இன்னைக்கி
ஆமா தோழி நேரத்தோ முழிச்சுட்டோ ஆனா வந்து எப்டியோ பெட்ட வுட்டு எந்திரிக்கதா தோழி லேட் ஆயிட்டு
ஓ அப்டியா தோழி சேரி தோழி நா சாப்ட்டே தோழி
ஓகே தோழி
என்ன சா என்ன சாப்ட்டீங்க நாங்க பூரி உங்க வீட்ல என்ன தோழி
நாங் வந்து ரவா சாப்ட்டோ தோழி
அப்பிடியா தோழி சேரி தோழி
ஆமா தோழி என்ன பண்றீங்க
நா இருக்கோ தோழி நீங்க என்ன பண்றீங்க
நானு கொஞ்சோ ஒர்க் பண்ணிட்ருக்கே தோழி கொஞ்சோ ஸ்டடிஸ்ஸு
ஓ காலேஜ் படிக்கிறீங்களா நீங்க
ஆமா தோழி நாளைக் எதோ காலேஜோ இருக்கு தோழி அத்னால கொஞ்சோ நெறைய எழுத வேண்டியதுருக்கு அத்னால கொஞ்சோ சைடு்ல அதையு பாத்துட்டு
ஓ அப் அப்பிடியா தோழி சேரி தோழி சேரி
ஆமா தோழி கேமிஸ்ட்ரி குரூப் எடுத்துருக்கே தோழி
அப்பிடியா தோழி சேரி தோழி
ஆமா தோழி உங்க வாழ்க்கல்லா எப்பிடி போத் தோழி
எதோ போகுது தோழி உங்களுக் எப்டி போகுது தோழி
எனக்கு அதே மாதிரி தா தோழி போகுது டெய்லியு சும்மாவே இருக்கோ சாப்ட்றோ தூங்குறோ எதோ காலேஜுக்கு போய்ட்டு வரோ செம்லயு பாஸ் ஆகறோ அப்டே எதோ போகுது தோழி
மார்க்கு வேண்டா பாஸ் ஆனா போது
ஆமா தோழி இந்த காலேஜுக்லா மார்க்கே தேவ இல்ல
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா ஆமா தோழி அரியர் இல்லாம சட்டிஃபிகெட் வந்தா போது
ஆமா தோழி இனி வேற ஒன் வீக்ல ரெசல்ட் வருன் சொல்லிருக்காங்க தோழி
ஆமா தோழி திங்கள எதோ ரிசல்ட்டு அப்டின்லா சொல்லிருக்காங்க தோழி
டியா தோழி எங்களுக் வந்து அன்னைக்கி அ வியாழக்கெழம காலேஜ் போம்போது ரெண் நாள்ல ரிசல்ட் வருன் சொன்னாங்க தோழி இப்போ அப் இப்ப எப்போன்னே தெர்ல இன்னு வந்தபாடுல்ல
தோழி நம்மள பயம்புடுத்துறாங்க
ஆமா தோழி சும்மா நார்மலா இருந்து ரிசல்ட் வந்தா கூட இந்தளவுக்கு எக்ஸ்படேஷன்லா இருக்காது தோழி ரிசல்ட்டு பப்ளிக் ஆகற முன்னாடியே சொல்லீர்றாங்க தோழி
ஆமா தோழி
ம் இனி அத நெனச்ட்டே இருக்க வேண்டியதா இருக்கு
ஆமா அது நெனச்சே டிப்ரெஸன் இன்னு ஆயிரு தோழி நமக்கு
ஆமா தோழி ஒராய்வில் இந்த டைம்ல தா நம்ம எப்பிடி செம் எழுதுறோ அப்டின்னு ஒரு கதையெல்லா எப்டி கெட்டி விட்டோனு ஞாபொரது
ஆமா தோழி என்ன கதை எழுதுணோன்னே ஞாபக இல்ல தோழி
ஆமா தோழி அதுவு கரக்ட் தா இங்க அந்த கதைக்கு அவுங்க மார்க் போட்ருப்பாங்களான்னே யோசி
ஆமா எங்ளுக் வேற மேம்லா சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரிட்டா கரக்ஷன் பண்ணீர்க்காங்க பேப்பரு அப்டின்
அப்டியா தோழி எங்களுக் அப்டி எதுமே சொல்லல நா வேற ஒ ஓனா அடிச்சு உட்டே தோழி எல்லா
கெமிஸ்ட்ரில என்ன தோழி ஓனா அடிச்சு விட முடியு
அதா சொல்றன்ல்ல தோழி கொஞ்சோ எல்லாத்தையு கொழப்பி கொழப்பி அடிச்சு விட்டுருக்கேன் அதா என்ன ரிசல்ட் வரபோதுனே தெரில தோழி
ஓ அப்படியா தோழி சேரி தோழி சேரி தோழி
சில பேர் சொல்றாங்க காலேஜக்கெல்லா பேப்பர்தா பாப்பாங்க
ஆமா தோழி எத்தர பே ப்பர் நீங்க எழுதிருக்கீங்க அந்த பேப்பருக்கே நீங்க பாஸ் ஆயிரலா அப்டின்னா சில பேர் எல்லா சொல்றாங்க
ஆமா தோழி
ஆனா இங்க எவ்ளோ பே ப்பர் எழுதினாலு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருவ அக்கௌன்ஸுக்கே இருவத்தெட்டு பேப்பர் கிட்ட எழுதனா தோழி ஃபெயில் ஆயிட்டா
அதே செம்லயா தோழி
ஃபர்ஸ்டு செம் தோழி
ம் கேள்விப்பட்டன் தோழி
கேள்விப்பட்டீங்ளா கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க
ஆமா தோலி அதா லைட்டா
பட்டமா போட்ருந்தா தோழி நாங்கல்லா நெனச்சோ படிச்சிருக்கா அப்டின்னு கடைசில ரிசல்ட் வந்தபிறகுதான் தோழி தெரிஞ்சுது
ஆமா தோழி இல்ல அது ஒரு சைடு அந்த பயமு இருக்கு தோழி
எந்த பயோந் தோழி
அமோ எழுதினிக்கு அ மார்க் போடுவானாலே தெரில தோழி எதோ பேப்பர் மட்டு பக்கம் பக்கமா விரிச்சு அப்டி எழுதி எழுதி
ரீட் பண்ணி பாத்தாங்கன்னு வெச்சுகோங்கல தோழி
ஆமா தோழி
அவ்ளோதா தோழி சபோ
பல பேரு சொல்றாங்க மார்க் வந்து எப்புனா எல்லா கொஸ்டின்ஸ்சு அட்டன் பண்ணு அது க்கு மார்க் உண்டுனு எங்க எல்லா கொஸ்டின்ஸ் அட்ட பண்ற மாரி டைமே இல்ல தோழி
ஆமா தோழி நீ நீங்க நம்ம ஸ்டார்ட்டிங்லந்து படிஷ்ட்டோனா தெரியாது தோழி நம்ம வந்து கடைசி நேரோ வரைந்து முட்டுவோந் தோழி
ஆமா தோழி இன்டனர்க்கெல்லா புக்க அடில தொறந்து வெச்சு பாத்து எழுதிட்டு செம்லப் போய் எழுதும்போதுதான் கொஞ்சோ அப்டி இதா இருக்கு தோழி
ஆமா தோழி
ஆனா வந்து எனக்கு இப்போ என்ன தோணுனா ஃபர்ஸ்ட் இயரோட செகண்ட் இயர் ரொம்ப கஷ்டமா இருக்கமாரி இருக்கு தோழி
ஆமா தோழி எங்குளுக்குமே செக்கேண்டு நீங்க செக்கேண்டு இயர்ரா ஆப்போ எங்களுக்கு செகேண்டு இயருமே இப்போ வந்து எங்குளுக்கு ஒரு சந்தோஷோ இல்லாம இருக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் இல்லாம இருக்கு கிளாஸ்தா எங்களுக்கு சுத்தமா புடிக்கல தோழி
ஓ உங்கக்கு ஸ்டேப் கிலாஸ்சா தோழி
என்ன தோழி
ஸ்டெப் கிளாஸ்சா தோழி அடுக்கு அடுக்கு கேக்கதா தோழி
ஆ
உங்குளுக்கு அந்த அடுக்கு அடுக்கு கிளாஸ்சா தோழி
ஆமா தோழி ஸ்டெப் கிளாஸ் தா எங்குளுக்கு அதா எங்குளுக்கு புடிக்கல தோழி மொதலேல்லா ஸ்டெப் கிளாஸ் போன்னு ஆசையாருந்து இப்ப எங்குளுக்கு அந்த ஸ்டெப் கிளாஸே புடிக்கல தோழி
எப்பிடி தோழி பாத்துலா எழுதுவீங்க
ஸ்டெப் கிளாஸ்ல ஈஸியா பாத்து எழுதிர்லா தோழி
அப்டியா தோழி
ஆனா வந்து என்னன்னா அங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணா நல்ல ஒரு வசதியான கிளாஸ் கிளாஸ் தோழி ரொம்ப இருட்டா தெர்ஞ்ச கிளாஸுல்ல கொஞ்சோ வசதியாருக்கு ஆனா எங்குளுக்கு நாங்க இருக்குற மாரி ஒரு லிப்பரல்லான ஒரு எடோ வேணுல்ல அந்த மாரி ஒரு எடோ இல்ல எங்குளுக்கு ஃப்ரீயான ஒரு கிளாஸுல்ல
ஓ அப்பிடியா தோழி எங்குளுக்கு வந்து இப்போ நாங்க செகெண்டியருக்கு வந்து எங்குளுக்கு வந்து இருட்டான கிளாஸ் தோழி
எங்குளுக்கு எப்டின்னா ஆ நாங்க ஃபஸ்ட்டியர் இருக்கும் போது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்லருந்து ஒரு புள்ள வரு அந்த புள்ளைக்கி ஒரு பெஞ்சி எடோ வேணு தேவப்படு அந் அதனாலே னே எங்குளுக்கு அந்த கிளாஸ் ரொம்ப புடிச்சிருந்துது அந்த புள்ள வந்து இருக்கு வந்து கொஞ்சோ கொறஞ்சிட் ட்டு கடக்கு இப்போ அந்த புள்ள இந்த பக் பக்கமே வர்றது கெடையாது ஏன்னா அந்த கிளாஸ் வேர இருட்டடைந்த கிளாஸா எங்களுக்கே இருக்க எடோ இல்ல அப்புறோ அந்த புள்ளைய நாங்க எங்க கொண்டு தோழி இருத்த
அந்த பிள்ளைக்கு ஒருவேல கிளாஸ் தெரிலையா இருக்குன் தோழி கரெக்டான லொகேஷன் தெரியாம இருக்கு தோழி
அப்டியா தோழி அது ஒண்ணு இல்ல பி காம் டிப் பார்ட்மெண்ட் ரிசர்ச் சென்டருக்கு அடுத்த முக்ல இருக்கற கிளாஸ் தா தோழி எங்க கிளாஸு அது எப்பிடி தெரியாம இருக்கு அந்த புள்ளைக்கி
அப்பிடியா தோழி இன்னு அது விசாரிச்சு வரலையா இருக்கு தோழி
அ அந்த புள்ளை வந்தாலு எடோ இருக்காது தோழி எங்களுக் கே எடோ இல்ல நாங்களே எப்ட்றா இந்த கிளாஸ்ல இருக்க போறோ தெர்ல தெரியாம இருக்கோ தோழி
அதுவு கரெக்ட் தா தோழி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டியரு கிளாஸ் கொஞ்சோ கொஞ்சோ நல்ல வெளிச்சமா பப்பறபானு இருந்து தோழி அது வந்து எங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சைடு இப்ப நாங்க டிபார்ட்மெண்ட விட்டு வேற கிளாஸ்க்கு போயிருக்கோ அது வந்து டிபார்ட்மெண்ட் கெடையாது தோழி ஆனா நாங்க டிபார்ட்மென்ட் கூட சேந்து ஒரு கிளாஸ்ல எங்க கிளாஸ் மட்டு இருட்டா இருக்கு‌ தோழி அப்பிடி ஒரு முக்கோட வந்து கடந்துட்டோ செகண்ட்டியர் மட்டு
நாங்களு அப்படிதா தோழி
உங்களுக்கு தேர்ட் இயர் தா தோழி தேர்ட் இயரு ஃபர்ஸ்ட் இயரு தா டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு தோழி செகண்ட்டியர் மட்டு ஒரு முக்கு சைடு இருக்கும் தோழி
அப்ப தேர்ட்டியரு ஃபர்ஸ்ட்டியரும் நல்ல மிங்கிள்லாயிருவாங்க இல்ல தோழி
ஆமா தோழி நாங்கதா ஒரு ஓரமா கடக்கோந்து
ஆ ஆமா தோழி கண்டிப்பா ஆ கியரு ‌தொறந்துட்டுதா தோழி எப்ப தொறக்குதா
ஜூலை ஃபர்ஸ்ட்டு தொறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தோழி நாங்க வந்து கேட்டு சண்ட போட்டோ தோழி ஆமா எங்கள மட்டு நேரத்தோட வர வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டியர்ல இவங்கள மட்டு
தஞ்சுனா சொல்லிருந்து ஜூன் இருபத்தஞ்சு ஓப்பனாகுதுன்னு
ஆமா தோழி இப்ப ஜூலை ஃபர்ஸ்ட்ல மெசேஜ் போட்டுருக்காங்ளா
அப்பிடியா தோழி இது எனக்கு தெரியாதே
ஆமா தோழி எங்களுக்கு வந்து மேம் சொல்லிதா தெரியுமே
ஜூலை ஃபஸ்ட்டு தானா
ஆமா தோழி
அப்டியா தோழி இதெல்லா ரொம்ப அநியாயோ தோழி எங்கள்னா எங்ளுக்கெல்லா இருபத்தி மூணாந்தேதியே தொறந்து வுட்டுட்டாங்க நம்ம ஃபஸ்ட் நாங்க நம்ம ஃபஸ் ஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லா
எங்ளுக்கு அதே டேட்டுதா தோழி ம் அதா நாங்க கேட்டு சண்ட போட்டோ எங்கள மட்டு நேரத்தோட வர வச்சுட்டு அந்த பிள்ளைல மட்டு ஏன் லே ட்டா வர வைக்கீங்க கேட்டதுன் சொன்னாங்க பா எதாது அட்மிஷன்தா வருதான் பாக்கணு ந்த ரெண்டு மூண் நாள்ல அப்டி என்ன அட்மிஷன் வந்துர போது
மிஷன் கம்மியா காணு தோழி அதனாலதா வெயிட் பண்றாங்களா இருக்கு
தோழி நாங்க கேட்டோ நாங்க என்ன நெனைச்சுட்டுந்தனா எங்களுக்கு மொத்தோ பதினேழு பேருதா தோழி நாங்க வந்து நெனச்சோ இனி அடுத்த ஃபஸ் ஸ்ட்டு இயர் வர்றது ஒரு அஞ்சாறு பேரு அப்டிதா வரு நென்ச்சு கேட்டோ மேம்ட்ட மேம் சொல்லிருக்காங் இருவத்தி ரெண்டு பேர அட்மிஷன் போட்ரு
அவ்ளோ எ அட்மிஷன் வந்துடுச்சா அப்போ
அதா தோழி நாங்க ஆச்சரியத்துல இருக்கோ
அது அந்த காலேஜ் உடைய பேக்ரவுண்ட் பத்தி தெரியாம உள்ள வந்து எறங்கிட்டாங்கன் நெனைக்கிறே
ஆமா தோழி நீ வந்து பிள்ளைலந்து வரத எவ்ளோ பிள்ளைள் வந்திருக்கு இருவத் ரெண்டுல எவ்ளோ பிள்ளைளு காலேஜு விட்டு போதுன்னு இனிதா தோழி நம்ம கணக்கெடுக்கணு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா கணக்கெடுத்துருவோ கண்டிப்பா எடுக்கணு
ஆமா தோழி எங்க டிபார்ட்மெண்ட்ட நம்பி வந்து சேந்துருக்குகளா அதா
நீங்க என்ன பேசுறீங் எங்க டிபார்ட்மெண்ட்ட நம்பி அறுவத்தி நால் பிள்ளைள் வருது நீங்க என்ன நெனக்றீங்க அறுவத்தி நாலு புள்ளைளு இப்டி டிப்ரெஷ்ஷன்ல தா போவு நா சொல்றே
அதுவு கரெக்ட்டு தா தோழி எங்ளுக்கே ஆச்சிர்யோ எங்க குரூப்கெல்லா இவ்ளோ ஸ்ட்ரென்த்து வருதுனேனு
ஆமா தோழி கெமிஸ்ட்ரிக்கு அவ்ளோ வராதானா இவ்ளோ வரதே பெரிய விஷயோ தோழி
ஆமா தொழி பிசிக்ஸ்லுயு இருவத்தஞ்சு கிட்ட வந்துருக்கா தோழி
ஓ அப்டியா தோழி சரி தோழி சரி தோழி
ஆமா தோழிஅதனால இனி காலேஜ் ஓபன் ஆன பிறகுதா பாக்கணு தோழி எப்டியோ ஃபஸ்ட் இயரு தேர்டு இயரு மிங்கிள் ஆயுரு நாங்க மட்டு ஒரு ஓரமா கெடப்ப தோழி
கண்டிப்பா தோழி அப்டியே தா கெடப்பீங்க கண்டிப்பா
ஆமா தோழி என்ன செய்ய
நாங்க இதா யோசுச்ட்டுருக்கோ ஃபஸ்ட் இயர் கூட நாங்க மிங்கிள் ஆயிரணு அப்டின்னு ஏன்னா தேர்டு இயர் ஒரு மோசமான கிளாஸ்னா தேர்டு இயர் தா அது
இங்கயு அதேதா தோழி தேடு இயர் வந்து மிந்தி வந்து அத தேடு இயர் வந்து செக் கண்ட் இயரா இருந்தாங்க
ஆமா அப்பவே கொஞ்சோ எங்கள்ட்டலா திமிரு காம்ச்சாங்க செகண்ட் இயர்லா
ஆமா அதுக்கு முந்து தேடு இயரு அவ இந்த பேட்ச்ல தேடு இயர் போனவங்க நாங்ளு நல்ல மிங் கிளா இருந்தோ இந்த செகண்ட் இயர் மட்டு ஓரமா அங்க கெடந்து பாக்க மாட்டாங்க தோழி அவ்ங்க சௌரியத்துக்கு இஷ்டத்துக்கு இருந்தாங்க அதனால இப்ப வந்து அவ்ங்க தேடு இயரா வந்துட்டாங்ளா அதனால எங்ளுக்கு கொஞ்சோ இ ஆ சேரா
ஓ அப்டியா தோழி செரி தோழி. தோழி நமக்கான நேரம் முடிவடைந்தது.
மீண்டும் அடுத் த காலில் சந்தி
அடுத்த காலில் சந்திப்போ தோழி வணக்கம் நன்றி வணக்கம். வணக்கம் தோழி நேரம் போ